தோழி ஆஹ் நல்லாருக்கோம் நீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கறோம் தோழி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப பள்ளி இப்போ போ கோடைக்காலம் முடுஞ்சு இப்ப பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க இல்லைங்களா இப்ப குழந்தைய எந்த ஸ்கூல்ல சேக் தா நல்லா இருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு வேணுங்கிற அந்த என்ன எடுத்துக்கிட்டு என்ன வாங்கணும் அப்டின்றத பத்தி உங்ககிட்ட கொஞ்சோ கலந்தோசிச்சேன்னாக்க என்ன கொஞ்சோ இப்ப பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப பள்ளிகூட அனுப்பும்போது கொஞ்ச ஈசியா இருக்கும் அப்டின்னு நெனைக்கறேன் அஹ் அப்ப பாத்தீங்கன்னாக்கா பாப்பா வந்து இப்ப ஆஹ் எ இரண்டாம் வகுப்பு போறாங்க சோ உங்க குழந்தை வந்து இப்ப பா பள்ளிக்கு சேற்ற ஒரு பக்குவத்துல இருக்குறாங்களா தோழி
இல்ல இப்போதான் அவ சின்ன கொழந்தைய சின்ன கொழந்த ஒன்னே முக்கா வயசு ஆவுது இப்பதான் ஒரு ஒரு மூணு நாலு வயசு இல்ல அஞ்சு வயசு தா பள்ளி
ஆமா அப்ப இப்ப பாத்தீங்கன்னாக்க குழந்தைய வந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்தது என்னாது ப்ரீக்கு ஃப்ரீ கே ஜி எல் கே ஜி யூ கே ஜி எல்லாம் போடுறோம் இல்லையா அது மாதுரியல்லா கொழந்தையை கொண்டு போய் தள்ளிடாதீங்க ஏன்னா நான் வந்து கொழந்தைய தள்ளி டு கொழந்தையோட அந்த ஒரு உவந்தர தீய நான் பறிச்சிட்டே ஆனா இப்ப நா தள்ளி உட்டு கொழந்தைய வந்து அவ படுச்சாங்க ரைட்டு ஆனா பள்ளிக்கூடதுல போயிட்டு பெருசா அந்த எல் கே ஜி யூ கே ஜில்லா ஒன்னு அவுங்க கத்துக்கல எனக்கு தெர்ஞ்ச வர்க்கும் நாந்து அதிகபட்சமா வீட் க்ல வந்து சொல்லி குடுத்தனோ நா சொல்லி குடுத்தேன் சோ அவ்ங்க வந்து ம் வீட்ல வந்து கொழந்தைங்க சேட்ட பண்ணுவாங்கே நமக்கு வந்து நமக்கு கோவங்ள உண்டாக்குவாங்கதா நா இல்லனு சொல்ல இருந்தாலு நா பண்ணுன தப்ப வந்து நீங்க பண்ணிறாதீங்க கொழந்தைங்க வந்து கொஞ்சொம் அவுங்லோட மனநிலக்கி ஃப்ரீயா இருக்குட்டு அப்டி இருந்தாங்க அப்டின்னாக் கா அ ப்ப நா வருத்தப்பட்றன் பாருங்க எம் பிள்ளைக வந்துட்டு நா ஸ்கூல்ல ஐயோ புல்ல வந்துட்டு அவளோடைய வாழ்க்கிய அவ வாலல நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல தள்ளிட்டோ அப்புல்ல வந்து ஆமா கண்டிப்பா ஆமா அந்த ஒர் வர்த் கு இன்னமும் வந்து அதிக அளவுல இருக்கு ஏன்னா கொழந்த வந்து நல்லா படிக்கக்கூடிய கொழந்த கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல தள்ளிட்டமே ஒரு நல்ல வெளையாட்ற புள்ள இப்ப இனிமேல் தா அவ படிப்பா இனிமேல் வந்து அவளுக்கு என்னா படிப் என்னாக் சொல்லித் தரோமோ அவளுக்கு அது புரியும் ஏன்னா இது இவ்ளோ நாள் அவுளு கு புர்ஞ்சது அப்டிங்றத விட இனிமேல் வந்து அவ்ளுக்கு சொல்லி தர்றது வந்து அவ்ளுக்கு புரியும் சோ அதனால வந்து நீங்களும் அந்த தப்ப பண்ணிறாதீங் கொழந்தைங் வந்து ஃப்ரியா வெள்ளாடட்டும் அவஸ் சந்தோஷமா இருக்குட்டு அதுக்கப்ரொ அவுங்குளுக் ஒரு அஞ்சு வைஸ் து அதது அந்த காலத்துல எப்படி பண்ணோ ச் பள்ளிக்கொடத் ஜேத்தாங்க அப்டின்னாக்க இந்த காத தொடுவாங்க அப்டின் சொல்வாங்க இங்கன் த கேள்விப்பட்டிருகீங்ளா எங்க ஊர்லல்லா இருந்தது அ இந்தக் கையால இந்த காத வந்து வளச்சி தொடணு தொட்டாக்க கொழந்தக்கி வந்து பள்ளிக்கூடம் சேர்ற வய்து வந்துட்டு ஏ அப்டினு சொல்லிரு ம் ம் பண்ணு வாங்க அது வந்து இருந்துச்சு இல்லையா ஆ இப் அப்ப வந்துட்டு நம்ம வந்து அந்த மாரி ஏதாவது நம்ம செய்யறோமா கொழந்தைங்களுக்கு இல்ல இப்ப வந்து நம்ம என்ன பண்றோ ஒரு மூணு வய்ஸ் சு ஆயிடுச்சு அந்த மூணாவது பர்த்டேவை முடிக்கிலாமா மறுநாள் கொண்டு போயி பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்டறணு அதுதா நமக்கு வந்த மொத் அத வேல அப்டிதா நா உண்மையாவே எ கொழந்தைய நா அப்படித்தா போய் தள்ளி உட்டே இல்லின்னா நா வந்து எனக்கு நெறைய என்னோடைய க்கு நறைய கடனுகள் இருந்ததுனால நா கொழந்தையோட சூழ்நெல லயே யோசிக்கல நா கொண்டுட்டு போய்கிட்டு கொண்டு போய் இப்போ பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்டுட்டு நம்ம ஓடுனு அடுத்தது ஓடுனு அடுத்தது என்ன பண்ணு அப்டின்ற மாரிதா ஓடனு ஆனா என்னுடைய ரெண்டாவது கொழந்தைய வந்துட்டு எங்க கணவரோ ரோ கரெக்டா சொல்லிட்டாங்க பாயு பாப் அ வந்து இப்பத்திக்கி ஸ்கூல் போடக் கூடாது அவளுக்கு அஞ்சு வய்ஸ் கம்ப்ளீட் ஆனாதா ஸ்கூல்ல போடணு அப்டின் சொல்ட்டு எங்கிட்ட ரொம்ப க ட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க என்னோடைய கணவரு அதனால நா இப்ப சின்ன பாப் பாப்பா வந்துட்டு கண்டிப்பா வந்து அவளுக்கு அஞ்சு வயசு கம்ளீட் ஆனது அதுக்கப்புற தா கொண்டு போயி சேக்கறது அது போல தவறுகள ஏது நீங்க பண்ணிடாதீங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா வீட்லயே ஒரு சின்ன ஸ்லேட் வாங்கி வச்சுக்கோங்க கொழந்தைக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கெடைக் கிதோ அல்லது நெறைய போ நம்ம வந்து இந்த நெறைய வந்து ஆட்ரு போட்டு எடுக்குற அளவுக்கு ஒரு அந்த இதெல்லாம் இரு கு அது என்ன அந்த புக்
புக்கு ஆஹ் ஆ இ உ அப்புறம் ஏ பி சி டி
அந்த மாரி ஒரு இந்த ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லைங் ளா நீங்க அந்த மாரி உள்ளத எடுத்து வச் சு கொழந்தைங்களுக்கு சும்மா சொல்லி குடுங்க இதுதான் ஆனா இதுதான் ஆனா நீங்க வந்து நீங்க சொல்லிக் குடுக்க சொல்லி குடுக்க பா எங்க சின்னப்பாப்பா வந்து நானா நான் நெனைப்பேன் நம்ம சொல்லி தான் குடுக்குறோனா அவளுக் கு வந்து கத்துக்க மாட்டேங்கரா அவளுக் வந்து இது வந்து கத்துக்கற வய சு இல்ல போல அப்டின்னு நான் நெனைக்கிறேன் ஆனா அ அவ வந்து இப்போ அவுங்க அக்கா வந்து ஸ்கூல் லீவுன்னு சொல்ட்டு ஊருக்கு போயிருந்தாங்க நான் என் சின்ன பொண்ணுக்கு நான் வீட் ல இருக்கும்போது இது ஆனாமா இது ஏமா இது பீமானு நா சொல்லி குடுத்தேன் அவ அக்கா வந்தானா வ அக்கா கிட்ட அவ சொல்றா அதாவது எந்த எழுத்து எ என்ன எழுதுன்னு அவளுக்கு தெரியல பட் ஆனா நான் சொன்னது வந்துட்டு ஓ இது ஆனா ஆவன் னா அப்டின்னு எழுத்து இருக்கு ஏ பி ஜி இருக்கு அப்டின்றத வந்து அவ அக்காகிட்ட வந்து
உம் உம் உம்
ரி பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆஹ் உம் அஹ் அந்த மாதிரின் சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா சேட்டைகள் பண்றாங்க தான் சேட்டைகள் பண்ணாத கொழந்தைகளே இல்ல சேட்டைகள் பண்ணனாதான் கொழந்தை னே சொல்றாங்க எனக்கெல்லாம் கொஞ்சம் ஆனா என்ன
நெதியா ஆமா எவ்வளோ பேருக்கு கொழந்தை இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கு
நிச்சயமா நிச்சயமா அத நான் வந்து நான் நூறு ப சதவீதம் ந நான் ஏத்து ப்ப எவ்ளோ கொழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கு கொழந்தை இல்ல அப்டின்னு சொல்லி கோயில் கோயிலா எல்லாம்
இப்ப ஆமா நமக்லாம் அதெல்லாம் வரோனு நனைச்சுக்கணும் ஆமா நம்ஃபோ
பண்ணுது ஏன் கொழந்தைங்க பா பெரியப்பா பா நான் ரொம்ப சேட்டை பண்றாங்க சேட்ட னா எடுத் இத எடுத்து ஆ இத செய்யாத ட்டி நம்ம சொல்றோமோ அதத்தான் அவுங்க அது அதத்தான் செய்யறாங்க எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அது நமக்கு கோவம் வர தானஜசெய்யனமோ யோ ஒரு நேரம் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அத வந்து இத செய்யாதம்மா அத செய்யாதமா சொன்னோம்னா அத அவுங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்றோம் சொல்லிட்டு அத வேணும்னே அந்த வேலயை தான் திரும்ப போய் செய்யறாங்க
ம் ம் ம்
ம்ப எனக்கு வருத்தமா இருந்தாலும் சரி ஒரு நே ஒரு சில நேரங்கள்ல போகங்க வந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல கொழந்தைங்கானா அப்டிதான் கே ட்டை பண்ணுவாங்க அதுதான் கொழந்தைங்க
ஆமா ஆமா நம் ஆமா நம்ம வந்து சொல்லணும் நம்ம பேச்ச அவங்க கே க்கணும்ன்றத விட்டுட்டு அவங்க எண்ணத்துக்கு நம்ம போய் இறங்கி போனும் அந்த மாதிரி இருந்தா நல்லா நல்லா இருக்கும் ஆமா
தோழி ம் ஏ அது வந்து ஏத்துக்கூடிய விஷயம் தா ஆனா அந்த ஒரு சூழ்நிலைல அவங்க பண்ற சேட்டைய எல்லா பார்க்கும்போது ஏத்துக்கிற மண பக்கத்தே நம்ம இருக்க இருக்க மாட்டோம் நமக்கு அத தாண்டி ஒரு கோவம் வரும் பாருங்க ஆனா ஆ அத சொல்ல முடியாத அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து சேட்ட பண்றாங்க நம்ம இது இத எடுக்காராம்மா அத பண்ணாது அப்படின்னு சொன்னா தா நா அதத்தா எடுப்பே அதத்தா பண்ணுவ பெரிய பெரிய கபோ்ட் கபோ்டு மேல எல்லாம் ஏரியால போய் உட்காரக் கூடாதுமா விழுந்துருவே அங்க அதுல போய உக்காரத அப்படி சொன்னா நா அதுல ஏறி உக்கருவ உக்காருராங்கா சோ எனக்கு அத பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபம் வருதுதா நிச்சயமா எனக்கு கோபம் வருது ஆ ஒரு பக்க விழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அசுப த்திரி வீட்டுக்குன்னு அலையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கிறோ
உம் ஆமா ஆமா கண்டிப்பா
இதுல வந்து நம்ம அந்த ஒரு பக்கமும் நம்ம அதையும் யோசிக்கக்கூடிய ஒரு சூநிலை இருக்கு அதனாலதா குழந்தைங்கல வந்துட்டு நம்ம வந்து இது மேல ஏறாத அது மேல ஏறாது அப்படின்னு சொல்லணு
உம் ஆமா ஆமா
ஆ அது மாதிரி இப்ப உள்ள சூழ்நிலைகள் இருக்கு குழந்தைகல நம்ம பாத்துக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு ஆ ஆமா தோழி அதல்லா இப்ப பாத்தீ பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வந்து பிள்ளைங்கள நம்ம அனுப்புறோம் அப்படின்றது நம்மளோடைய ஒரு சுதந்திரத்துக்காக அனுப்பிட்டு குழந்தைகல வந்து ஆ
உம் ஒ அந்த மாதிரி ஆமா பண்ணக்கூடாது சரி இப்ப எல்லாம் பால்வாடி இப்ப ப்ரீ கேஜி எல் கேஜி இருக்கு அதுக்கு முன்ன நம்ம பால்வாடினு ஒன்னு இரு இருக்கு ஆனா இப்பல்லாம் யாருக் கொண்டு போய் பால்வாடில போய் சேக்குறா எல்லா நேரடியா போயி ஸ்கூல்ல ப்ரீ கே ஜி பெரும அவுங்களுக்கு ஏ பாப்பா ப்ரீ கே ஜி படிக்கிறா பெ எ ப்ரீ கே ஜி படிக்கிறானு பெரும அவுங்களுக்
ஆமா கண்டிப்பா முன்னாடி எல்லாம் பாத்திங்கன்னா ஆமா முன்னாடி எல்லாம் பாத்திங்கன்னா பால்வாடின்னு ஒண்ணு இருந்தது து இப் இப்பயும் இருக்கு இப்ப காலக்கட்டத்துக்கும் பால்வாடி இருக்கு ஆனா வந்து கொண்டு போய் சேக்குறதில்ல இல்லைங்களா நம்ம வந்து ஆன் இருவதாயிரம் முப்பதாயிரம் பணம் கட்டி கொண்டு போய் பள்ளிக்கூடங்கள்ல சேக்கறோம்
ஆமா ஆமா கண்டிப்பா
து நம்ம அந்த இங்க சொல்ற மாரியே இந்த ஒ இவுங்க எதுவும் நெனைப்பாங்களோ ச் இந்த பால்வாடி கினத்திரந்துனால இவுங்க எது நெனப் பாங்ளோ அவுங்க எதும் நெனப்பாங்களோ அடுத்தவங்கள நெனைச்சேதா இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம பிள்ளைங்கள கொண்டு பணம் கட்டி நமக்கு நம்மபளால முடியல பணம் நெலம கஷ்டமா இருக் கு அப்டின்னு தெரிஞ்சுமே நம்ம கொண்டு போய் பிள்ளைகள கொண்டு போய் பள்ளிக்கூடத்தல கொண்டு போய் நம்ம கட் த உஉ சேக்கறோம்
ஆமா ஆமா உம் உம் இப்ப நானு நானு பால்வாடி லதா படூச்சிட்டு வந்தேன் என் தங்கச்சி பால்வாடியில தான் படுச்சா இப்ப இதுக்கு மேல எதுக் கொழந்தையன்னா பால்வாடில சேக்க முடியாது ஏன்னா இப்ப ஆமா ஸ்கூல் ஓபன் பண்ட்டுவு பண்ணிட்டு இருக்கும் போது நீ எதுக் போய் பால்வாடில சேக்கறேன்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு அது உறுத்தலாவே இருக் கு கண்டிப்பா நம்ம என்ன சொல்லு பண்ணுவோம் சேரி பரவால எல்லாரும் சேக்கறாங்களே நம்மளும் சேத்தாதான் நமக்கு ஒரு கௌரவம் அப்டின் சொல்லிட்டு நாம போய் சேத்துருவோம் அது அங்க கொழந்தைங்க படிக்குதா என்ன பண்ணுதுங்னே தெரில அந்த வே அந்த வயசுல அவு இப்ப என்ன பண்றாங்கன்னே தெரில பால்வடிலாம் போய் பாக்க முடியும் அவுங்க சொல்லி தருவாங்க சொல்லி தர உணவு தருவாங்க முட்டலா தருவாங்க முட்ட ச த்துமாவு அதெலா எவ்ளோ ஒரு உ சத்தானதா இருந்துச்சு இப்ப இங்க போய் அவங்க சாப்பாடு கட்டி குடுத்துட்றோ அவங்க சாப்புட்றாங்களா என்னன்னு கூட தெரிய மாட்டேது
அந்த மாரி ஒரு இருக் இப்போதிக்கு
ஆமா அப்டிதா இருக்கு இப்ப முன்ன மாதிரி கிழ அந்த சத்தான உணவுகளுமே இப்பெல்லா வந்து கொழந்தைங்களுக்கு கெடைக்க மாட்டேங்குது ஆ முன்னாடி சத்துணவு முட்ட கே அங்கே க கொண்ட கடல அது மாரிலா குடுக்க பள்ளிகள்ல பாத்தீங்கனா
ஆமா ஆமா
ஆமா இல்ல இல்லைங்களா நீங்க சொல்ற மாதிரி ஆ இப்ப நம்ம நம்ம நம்ல செஞ்சு குடுத்து விட்டாலு அதையு கொழந்தைங்க சாப் ட்டு சாப்ட மாட்டேங்கிறாங்க வயித்த அப்பல்லா எல்லாரு வருசையா உக்காருங்க சாப்டுங்க அப்டின் சொல்லி ஒரு பயமுடித்து உக்கார வச்சு சாப்ட வச்ச பள்ளிக்கூடங்கள்ல
ஆமா ஆமா தோழி நம்ம நறைய பேசிட்டோ ஆமா ஆ செரி
பா தோழி நம்ம நறையா பேசிட்டோ இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கெடச்சா எனக்கு நீங்க கால் பண்ணி பேச
கண்டிப்பா ஆ கண்டிப்பா நன்றி தோழி